ஹலோ ஆஹ் அண்ணே கேக்குதுங்களா
உம் கேக்குது
உம் செரிண்ண சாப்ட் சாப்டாச்சா
உம் சாப்டாச்சு நீங்க என்ன சாப்டீங்க சம்டையாச்சா
ஆஹ் சாப்டாச்சுண்ண சேரிண்ண டாபிக் எத எண்ணணே என்ன பேர் டூர் பத்தி பேசுவோமா
ம் ஓகே
ம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க
என்ன டூரு எப்ப போனீங்க
நாங்கெல்லா டூரே அவ்ளோவா போனதே இல்ல டை ரொம்ப ரேர் தா
உம்
லாஸ்ட்டு ரீசண்டானா இப்பனா ஒரு போர் மந்ஸ்க்கு முன்னாடி டூர்ல பாபநாசம் போயிட்டு வந்தோ பசங்கள கூட்டிட்டு
உம்
உஹ பசங்க நல்லா ஜாலியா எஞ்சாய்ப் இப்ப நாங்க நல்லா குளிக்கிற அகத்தியர் பால்ஸ் அந்த இதல்லா குளிச்சுட்டு நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி லாஸ்ட்யியர் வந்து வந்து குற்றாலம் போயிருந்தோம் நல்லா மெயின் பால்ஸ்சு புலி அருவி பைபால்ஸ்சு எல்லாமே போயிட்டோ அங்க போயிட்டு வந்திருந்தோம் அதுக்கு முன்ன இப்ப ரீசண்டா எங்கயு போகல ஹலோவ் ஹலோ ஆஹ் அண்னே கேக்குதா
ஹலோ வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆஹ் நே இப்ப கேக்குதா
ஆஹ் கேக்குது
ஆஹ் சொல்லுங்கண்ணே
எங்க போனீங்க பாபநாசமா நாங்க எங்க ஊரு பாவுசத்திரம் தா இருந்திருக்கு ஆமா அம்பை அம்பா சமுத்திரம்
அம்பா சமுத்திரம் ஓகே ஓகே உம் நமக்கு கோயில்பட்டி
கோயில்பட் ஓ அப்டியா
ஆஹ்
கோவில்பட்டினா நம்ம அந்த இது கிட்ட வரும்ல நாகர்கோவிலு கோவில்பட்டி
திருநல்வேலி
திருநல்வேலியா ஆ ஓகே
ஆஹ் திருணவேலி பக்கத்து திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைடு
நீ அதா அதிகமா போறது அந்த மாரிதா போவிங்க டூர் போனா பிளான் பண்ணி பாபனாசம் அந்த மாரி
இல்ல நா டூர்லா டூர்லா அவ்ள இதா காலேஜ் படிக்க போது கொடைக்கானல் போயி போயிருக்கோ பழநி கூட்டிட்டு போனாங்க கொடைக்கானல் கூட்டிட்டு போனாங்க அப்போ போனது ஃபேமலியா ட்ரிப் ப்பா எங்கயு அவ்ள இதா போல மூணார் போலா அப்டிங்கற ஒரு பிளான்ல இருக்குது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு
ம் ம் மூணார் நல்லாதா இருக்கும் போயிட்டு வாங்க
பசங்களுக்காக போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்ருக்கு
ம் ம்
எங்க ஹஸ்பண்ட் சைடு எல்லாமே அவங்க போடி
போடினா அது தேனி மாவட்டமா
ஆ போடிநயக்கணூர்
ஆ தேனி
ஆ அவங்க அவங்களுக்கு அவங்களோட வீடு லேன்ட் எல்லாமே அங்கதா இருக்குது தோட்டம் எல்லாமேமு அங்க இருந்து அங்க மூணார் பக்கந் த்துல தானா அதனால அவ பிளான் பண்ணியிருக்கோ ஒரு நாள் போயிட்டு வருவோ அப்டின்னு சோ மூணார் போணு அப்டிங்கிற ஒரு இதுல இருக்கு நீங்க டூர் போன பத்தி எத் எதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்
நாங்க டூரா தா சுத்தி இருக்கோ உங்களுக் என்ன சொல்றது நாங்க பசங்க ஃபிரென்ஸு அந்த மாரி நெறையா எடம் போயிருக்கோ ஊட்டி கொடைக்கானலு
பசங் பசங்களுக்கு ஃப்ரெண்டோட எங்கேயு போனாலே டூர் தா இல்லண்ணே
ஆமா அது ஒரு ஜாலி தா அது நாங்க ஒரு ஃகேங்கா போவோம் ஒரு மினி பஸ் புடிச்சுட்டு அதுல இருபத்தி மூணு பேர் இருபத்தி அஞ்சு பேர் போவோம்
பசங்களுக்கு வந்து மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜும் ஃரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ பண்ற மாரிதா லேடிஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல
இல்ல பசங்களு இப்ப அப்டிதா ஆயிட்டாங்க இல்ல பசங்கள லைஃப்பு இப்ப அப்டிதா இருக்கு மொத அப்டி கிடையாது இப்போ உள்ள காலங்களா ஃபேமிலி அது வ வந்துட்டோனே அப்டியே அவ இருக்கிற ஒர்க் ப்ஷரு அ ஸ்கூலு அந்த மாரி
அது இருக்கலா ஒர்க் ப்ரஷர் வந்து எல்லாருக்குமே இருக்கு ஃபேமிலின்னு வரும்போது ஃபேமிலிக் இம்பார்ட்டன் குடுக்குறது ஆ ஃபேமிலி பத்தி திங் க்கிங் குழந்தைங்கள பத்தின திங்கிங் இந்த மாரி தா மைண்டில ஓடிட்டுருக்குமே தவிர கொஞ்சோ மத்தது எல்லாமே கொஞ்சோ அடுத்த ஸ்டெப்பில தா இருக்குது
ம் ஆமா
டூர் பிளானிங்லா என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட்லா எங் த மேரேஜ்க்கு முன்னாடி ஃபிபோர் மேரேஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சுத்தாத எடமே இல்லயா எல்லா பிளேஸ்க்கும் போவாங்களாம் பைக்லயே இங்கிருந்துப் பைக்கு கொடைக்கானல் போக ஆ மூணார் போ ஆமா கொடைக்கானல் போக மூணார் போக ஆ எங்கெங்கியோ சொல்லுவாக பேய்ர்க்கூ மேகமல ஆ என்ன என்னன்னமோஸ் சொல்வாங்க அந்த ஏரியாக்லா பேயிருக்கோ அப்டி பைக்லியே போவாங்களா பசங்கலா ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேந்து பைக்லேயே போவாங்களா போய் நல்லா ஜாலியா நல்லாத காலைல போவாங்ளா போயிட்டு அப்டி ஈவ்னிங் வந்துருவாங்ளா அந்த மாரிதா இவரு
ம் ஆமா அங்கருந்து ஊர் சைடுலா அவுங்களுக்கு ரொம்ப பக்கோ
துக்கு பிறகு இப்ப எங்கள டூர்ன்னு அங்க அங்கிட்டுலா கூட்டு போகல அதா நா கேப்பே அப்போ உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா இடத் த்துக்கூ நீங்க பேயிருக்கீங்கல்ல எங்கள என்னைய மட்டூ எதுக்கு நீங்க ஆஃப்டர் மேரேஜ் எங்கேயூ கூட்டு போல அப்டின்னு அவுங்க அப் ப என்ஜாய் பண்ணே இப்ப என்ஜாய் பண்ணல போலாமா அப்டிம்பாங்க ஒரே வார்த் சொல்லு
ம்
அதனாலதா எங்கேயு கூட்டு போல அப்டி ம் எங்க பாப்பா சொல்லுவா அவுங்க அப் பாத்த ஆ டாடி எல்லா எடமூ சுத்தி இருக்காங்க எல்லா எடமூ போயிருப்பாங்க ஆனா நம்மள மட்டும் கூட்டே போக மாட்டேங்கிறாங்க எங்கேயூ அப்டிம்பா என்ன செய்யலா ஒர்க்கு இப்டிருக்குதுல்ல அப்டிம்பாரு
அப்ப வந்து எப்டின்னா கல்யாணோ ஆவாம இருக்கூ எந்த ஒரு கமிட்மெண்ட்டூ கெடையாது ஏதோ அவுங்க சம்பாதிக்கிற காஸ் ஜாலியா இருப்பாய்ங்க காசு இருக்கோ இல்லையோ பசங்க வாடா போலா அப்டின்ட்டு பாத்துக்லா அப்டின்ட்டு போவாய்ங்க இப்ப அப்டியாருக்கு இப்ப ரெண்ட் நாள் லீவு போட்டாலூ வீட்டுக் ஃபேமிலிய பாக்கணூ வீட்டுக்கு செலவுக் குடுக்கணூ கடன் கரக்கணணும் லோன் கட்டணும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு ஓகேவா அதனால என்ன பண்ணுவாங்க அந்தம் மைன்லா போனாரு அப்ப அந்த வயசுல எதுவு தெரியாது ஜாலியா பசங்களோட சு கறது ஓல்றது எதோ ஒன்னு கெடைக்கிறத சாப்ட்டு போற போக்குல போயிடுவாய்ங்க
ஆமாங்கா உம் அது உண்மை தானே நீங்க சொன்ன மாதிரி ஆப்டர் மேரேஜ் வந்து இந்த செலவு அது டூர் இப்டி எடுத்துட்டு போய் செலவு பண்றத விட அத ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணி எதாவ்து வேற செலவுக்கு வச்சுக்கலா அப்பிடிங்கிற ஒரு மைண்ட் திங்கிங் தா போகூ
ஆமா அப்டி யோசிக்க ஆரம்ப்சிடுவாங்க
ம் அந்த மாரிதா இருக்கு அஹ அந்த மாரிதா இருக்கு இப்ப நா ம் இப்ப நாலா முன் முன்னாடி எதும் பாக்கும்போது இது வேணு து வேணூன் யோசிப்பே ஆனா இப்ப எதூ பாத்தா பசங்களுக்கு வாங்கணூ எனக்கு வேணும் அப்படிங்கற என்னோட அப்படிங்கிற மைண்ட விட பசங்களுக்கு அப்பிடிங்கிற மைண்டு தா சரி அதே மாரிதா ஏ ஹஸ்பண்ட் கு ஆ தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாங்க ஆனா அவங்களு அப்படித்தா சரி நம்மது பண்றது பாப்பாக்கு இல்ன்னா இவங்களுக்கு இருந்த வாங்கி தரலாமே அது கியூ அப்டியா அப்டிங்கிற திங் இல்ல அவுங்குளுக்கு ஒரு காரத்த அவுங்க சொல்லுவாங்க கல்யாணோ ஆறதுக் மின்னாடி உள்ள லைஃப் வேற கல்யாண ஆனதுக்கப்றோ உள்ள லைஃப் வேற அப்டின்னு
ஏ ப்ஃரெண்டு ராஜ்குமார் ஒருத்த இர்க்கா அவ எல்லா வேர்ல்டு டூரு புள்ள எல்லா போயிட்டா
ம்
போயிட்டு இப்போ கல்யாண ஆனதுந்து வீட்ட விட்டு வெளியே வரதே கெடையாது வீட்ட விட்டு இப்ப பூங்கா கூட்டா கூட வர மாட்றா
கேட்டா அவ்வளவு தூர என் நான் வர மாட்டே மச்சா அப்படின்றா அப்டி ஆயி போச்சு எல்லா ஊரு நல்லா சுத்திட்டா அவ அவ ஃபுரெடி சென்னைல ஆளு அடி எல்லா சென்னையில அவ போது சந்த கொந்து கிடையாது எல்லா எடமு சுத்திட்டா சுத்திரே பக்கும் ப வீட்டவுட்டு வெளியே வாடானா வர மாட்றா
ஆ எல்லாருக்குமே அப்பிடிதா இருக்கு போல கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு லைஃப் கல்யாண கு முன்னாடி ஒரு லைப் சாப்பாடுமே இப்ப நிறைய விஷயங்கள அப்படித்தானே இப்போ மேரேஜ் முன்னாடி எல்லாம் நான்வெஜ்ஜா இல்லாம வெஜ்ஜா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நான்வெஜ் சாப்ட்டா அவுங்க க்காக சமைக்கிறதுக்கு இது பண்றதுக்கு நான் வெஜ் தொட்டு வேற ஆக வேண்டியதிருக்கு அப்ப நான்வெஜ் சாப்ட்டு தானே ஆக வேண்டியது இருக்கு
உம் உம் உம் ஆமா எல்லாமே அப்டியே அனுசரிச்சு இது பண்ணி செய்ய கத்துக்க வேண்டியது தான் பழகிக்க வேண்டியதுதான்
ஆமா ஏன்னா எனக்கு எல்லாம் நான்வெஜ் ரொம்ப புடிக்காது வெஜ் தான் சாப்பிடுவேன் வெஜ் தான் புடிக்கும் ம் எஃகு மட்டும் வேணா சேத்துப்பேன் ப்ப ஆனா இப்ப என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான்வெஜ் ஐட்டம்னாவே எல்லாம் புடிக்கும் இப்ப அவங்களுக்காக செஞ்சு செஞ்சு இப்ப நான்வெஜ்ஜா லா வைக்க வேண்டியதா இருக்கு வெஜ்ஜ விட வெஜ்ஜா நான்வெஜ் வேணும் அப்டிதான் கேக்குறாங்க இப்ப கூட இன்னைக்கு ஏன்னா வீட்ல ஆளு இல்லன்னு நான் தக்காளி சாதம் இது பண்ணி வச்சிருந்தேன் அவங்க நான் சிக்கன் எடுத்துட்டு வரேன் நீ சிக்கன் வைக்கிறியா அப்படிங்கற கொஸ்டின் தா வரும்
ம் வேற ஆமா அவங்க சாப்ட்டு பழகிட்டாங்கள அதா இந்த வாய்க்கு ருசியா சாப்ட்டா தான் ஒரு திருப்தியா இருக்கும்
ஆமா அதுதான் கேட்டிருக்காங்க சரி ஓகே எடுத்துட்டு வாங்க பாத்துக்கலாம் அவ்வளவுதான்
இனிமே வந்து இனிமே செய்வீங்களா வாங்கிட்டு வந்து
வாங்கிட்டு வந்து பாக்குறேன் என்ன பண்ண வைச்சா நைட் கூட இதுக்காக வச்சுக்கலாம் இல்ல
ஓகே இப்ப மத்த எல்லா இருக்குமா நாட்டுக்கோழிய இல்ல இல்ல பிராய்லரா
பிராய்லர் தான் இங்க நாட்டுக்கோழி வந்து கிடைக்கிறது இருக்கு நாட்டுக்கோழி வந்து அவ்வளவு இதா கிடைக்க மாட்டேக்கு பிராய்லர் தான் ஆனா மேக் ரொம்ப இருக்கு பசங்களுக்கு வந்து சிக்கன் சிக்கன் வந்து அவ்ளோ குடுக்க மாட்டோ
உம் உம்
நைன் ஏனா மட்டனு மீனு இந்த மாரி பிஷ் இப்டி குடுத்துதா பழகு சிக்கன் வந்து பசங்ளுக்கு ரொம்ப வேண்டா அப்டினு அவாய்ட் பண்ணு
உம் உம்
ரொம்ப ரேராதா சிக்கன் எடுப்போ நாங்க இல்லனா மேக் மேக்சிமம் இங்க மீன் மார்க்கெட்ல மீன் கா கம்மியா கிடைக்கும்னால ஃபிஷ்சு மேக்சிமம் ஃபிஷ்சுதா வாங்
உம்
பசங்களுமே பிஷ்சுதான விரும்பி சாப்டுவாங்க
ஆமா எனக்கு சிக்கன் சிக்கன் இதுக்கு சாப்டறதுக்கு அதுக்கு மீன் எவ்ளோ பெட்டரா சாப்டு போய்டலாம்
ஆஹ் ஆமா என்ன நீ என்ன பேசறனே தெரில எதுலன்னே டாப்பிக் பத்தி
எதாவது சும்மா எதாவது நம்ம புரோஜனமா எதாவது ஒண்ணு இந்த லோன் எடுக்குறது லோன் மேட்ரு அப் அப்புறம்
ஆனா ஆனா உண்மையா சொன்ன லோன் லோன்லா எடுத்து அவ்ளோ இதா பண்ண கூடாது லோனுனு எடுத்துட்டோ அப்டினாலே அதுவே ஒரு கடன் மாரிதா நம்
நாலா முடிச்ச இப்ப இப்பியும் முடிச்சுட்தா இருக்கு இன்னு ஒண்ணுருக்கு எப்படா முடிப்போன்டுருக்கு முடிஞ்சா தலவலி போவு
இல்லனா இல்லனா அதா உண்மைய சொல் ப்ப லோன் வந்து எடுக்கவே கூடாது அது இஎம்ஐங்கறதுமே அந்த லோன் மாரிதா நமக்கு
ஐயையையோ தலவலி
வேனா மந்த்லி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கெட்டி வாங்கற மாரி ஆச காட்டிருவாங்க நம்ம வந்து அத இப்ப ஒரு ஆசில வாங்கிருவோ ஒரு நேரம் நம்மளால அந்த இஎம்ஐய கட்ட முடியு ஒரு நேரம் நம்ளால கெட்
அதா இப்ப ஒரு ஒரு ஒரு மாச இருக்கற மாரி அடுத்த மாச இருக்காது
அதே மாரி நம்ம ஆஹ் ம் நம்மளுமே நம்ம ஆஹ்ம் நம்மளுமே ரொம்ப இது பண்ணி வாங்க மாட்டோ நம்ளோட தேவைக்காகதா நம்ம எதாவது வாங்கிருப்போ இருந்தாலும் வந்து மேக்சிமம் வந்து அத அவாய்ட் பண்றதா நம ட்ரை பண்ணனு அப்பனாதா இந்த இஎம்ஐ இந்த கடன் இந்த மாரி லோனு இந்த மாரி விஷயத்துக்குள்ள போகாம இருக்க முடியும்
உஹம்
இப்போதைக்கு ஒன்னு நாங்க அது அந்த லைன்குள்ள போகல அந்த ஃபீல்டுக்குள்ள ஒன்னு போகல பட் ஃபியூச்சர்ல இந்த வீடு இந்த மாரி ப்ராசஸ் இது பண்ணு போது கொஞ்சோ போகலா
அதுக்கு போகாதீங்க ஏதோ கையில இருக்கிறத வச்சு ஏதாவ் பண்ணுங்க
இப்போ ஆனா இப்போ இருக்குற நீங்க சொல்ற மாரி இப்ப இருக்க இதுக் கு பேசாம இந்த ஒண்ணு சொல்லுவாங்களா காச மண்ணுல போடுறதவிட பொண்ணுல போடலா அப்டின்னு நகையில அதுக்கு பதிலா நகையில தா கொஞ்சோ போடலா அப்டி போட்டா கூட
ஏ ஏதாவ்து ஒரு காலி எடத்த வாங்கி போட்டுருங்க
ஆஹ்
இருக்கிற பணத்த வச்சு மே மேற்கொண்டு அதுக்கப்பறோ இப்ப நீங்க பத்து லட்சரூவ பதிஞ்சு லட்சரூவ ஒரு எடம் வாங்கறீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துல அந்த வ அந்த எ டோ ஒரு இருவது முப்பத்தஞ்சு லட்ச போவும் இப்ப இந்த நகைய வாங்குனா நகையப் பாதுகாக்கணு ஏவ என்னேரம் என்ன பண்ணுவான்னு தெரியாது
ஆமா அதுவும் இருக்குது அது எதனால இல்லன்னா எதனால நகைய இ போ இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் அப்போ இப்போ ஒரு பவுன் எண்பதாயிரம் ஏ ஆஹ் எண்பத்த அஞ்சு அந்த சம்திங்கில இருந்துச்சு
ஏரிச்சு இல்ல இனிமே எ
பாக்கும்போது ஒரு லட்சத்தி முப்பதாயிர கிட் ட வந்துரு சி இப்போ அப்டிங்க போது இன்னு பியூச்சர்ல கொஞ்சோ நகையோட ரேட் டு கூடும்போது டௌரி வந்து கொஞ்ஜ கொறைய வாய்ப் இருக்கு
உம் உம் அஞ்சு சவ்ரம் போட்டா போதும் ரெண்டு சவ்ரம் பத்து சவ்ரம் போட்டா போதுன்ற கான்செப்ட் வந்துரு